வணக்கம் சிஸ் எப்டி இருக்கீங்கோ நல்லாருக்கீங்ளா
கேக்குதா சிஸ் ஆ நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே சிஸ்டர் சொல்லுங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லாருக்காங் சிஸ்டர் உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
எல்லாருமே நல்லாருக்காங்க சிஸ்டர் பசங்க என்ன பண்றாங்க
எ பசங்க வந்து ஆ இன்னு ஸ்கூல்லந்து வர்ல சிஸ்டர் எ சின்ன பொண்ணு வந்துட்டா வந்து சாப்டுட்டு விளயாடிட்ருக்காங்க ஆ பெரிய பஸ்ஸு பையேன் வந்து இன்னு வர்ல ஸ்கூல்லந்து இனிமேல் தா வர்னு
அப்டி பசங்க
ஏ பையே வந்து ஆ பெரிய பையே வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லருக்கா சின்ன பொண்ணு வந்து இப்ப தா எல் கே ஜி ல சேத்துருக்கே பையனுக் ஆமா பெரிய பையனுக்கு வந்து எக்ஸ் ட்ரா கிளாஸஸ் வேற அதனால அவெ வந்து ஸ்கூல் நார்மலா அவனுக்கு த்ரீ டுவெண்ட்டி அப்டி விட்ருவாங்க இவனுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்னு சொல்லி ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி
ஓ அப்டியா ஏ சின்ன பையனுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வச்சிருக்காங்க
இப்போ எப்பிருக்குன்னா ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு அபா அபாக்லஸ் கிளாஸு கராட்டே கிளாஸு ஹிப்ஸு கிளாஸு அப்டின் சொல்லி ஒரு ரெண் நால் டைப்பான கிளாஸ்லா உங்களுக்கு கண்டெக்ட் பண்றாங்க அதுல எதாது நம்ம சேத்து விட்டா அவுங்ளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஒன் அவர் எக்ஸ்ட்ராருக்கு நம்ம பசங்களுக்கு எதாவ்து புதுசான ஒரு ஆக்டிவிட்டி இருந்துட்ருந்தாதா நல்லதுனு எனக்கு தெரிஞ்சு அதுனால நா அவே கத்துக்கட்டுன் சொல்லி நா விட்ருக்கே வந்தா கூட விளாடிட்டேதா இருக்காங்க தூங்றதுக்கில்ல வீட்ல அது எக்ஸ்ட்ரா டைம் குடு த்து எதாவ்து புதுசான ஒரு விஷ்யத்த கத்துட்டு வரட்டு சின்ன வய்சுலே அவுங்களுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் லெவல்ல இம்பார்டன்ட் வந்து உங்களுக்கு புரிய வச்சு அவுங்கள பெரியோங்களா ஆக்குனா ரொம்பவே நல்லதுன் நெனைக்கிறே இப்போ எப்டிருக்குன்னா நமக்கு வீட்ல வந்தா பசங்க வந்து டிவி பாக்கனு விளாடணு கலாட்டாத்தனோ பண்ணனு புடிச்சிட்டு விளாடிட்டே இருக்காங்க அது கொஞ்சோ நம்ம டியூஷன் கூட அனுப்றதில்ல வீட்லதா படிக்கிறாங்க உக்காந்து எங்க கூட அதனால நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கிளாசஸ் ஒன் அவர் உக்காந்து வந்தா உங்களுக்கு ஏதாது புதுசா கத்துட்டு வருவாரு ஆ கரட்ட இருக்கு உங்களுக்கு அதெல்லா கத்துட்டு வந்தேன்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தானே நம்மளுக்கு பசங்களுக்கு
சேரி சே அதெல்லா கராட்டே கிளாஸ்ல சேத்தி விட்ருக்கீங்ளா பாப்பாக்கு எனக்கு ஒரே ஒரு பெண் கொழ்ந்த ஆ ரெண்ர வய்சு தா ஆ குது அடுத்த வர்ஷோ தா நம்ம ஸ்கூல்ல சேக்குற மாரி இரு கோ சிஸ்டர்
அப்பிடியா எந்த மாதிரி ஸு ஸ்கூல்ல நீங்க போட்னுன் சொல்லி விரும்புறீங்க உங்களுக்கு எதாவ்து ஒரு யோசனைகள் இருக்கா அதுல
ஆ இருக்கு நா யோச்சு வச்சிருக்கே எங்க வீட்டாண்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கு ஏ தங்கச்சியோட பசங்க கூட படிக்கிறாங்க செரியா பசங்க அண்ணே அண்ணனு இருப்பா தங்கச்சியு இருப்பா
ஆமா
அந்த மாதிரி ஸ்கூல்ல போகும்போது பாப்பா நல்லா படிப்பா அவள கொஞ்ச பாத்துக்கறதுக்காக தம்பி தம்பி அண்ண எல்லாருமே இருப்பாங்க தம்பி கூட சேக்க போறாங்க ரெண்டர மாச சின்னவ ஏ பாப்பாவோட எல்லாருமே பசங்க ஒரே விஷ் ஸ்கூல்ல இருந்தாங்கன்னா கொஞ்ச அவங்களுக்கே அது நல்லாருக்கு பயப்படாம இருப்பாங்க ஏ அந் தங்கச்சி பைய பாத்தீங்கன்னா கொஞ்ச ஆறுவ ஆறு வயசு அவனுக்கு அவனுக்கு கொஞ்ச நெறையவே அறிவு இருக்கு அவ கூட கொஞ்ச நல்லா பாத்து பா அப்டின்ட்டு இப்ப தனியா நம்ம விடும்போது நம்மளுக் கொஞ்ச பயமா இருக்கு புதுசா எங்காவது விட்ணு அப்டின்னா இதுவே நம்ம நம்ம பசங்க படிக்கிற ஸ் கூல்லேயே சேத்துட்டோ அப்டின்னா நம்மளுக்கு கொஞ்ச தைரியமா இருக்கு
கண்டிப்பா கரெக்டா தா சொல்றீங்க நம்மளுக்கு வந்து ம் பாத்து த்து பழக்கமா இருக்குற ஸ்கூல்ல நம்ம விட்டா அங்க இருக்குற ஆசிரியர்கள் எல்லாத்தையு பத்தி டெல்லி தெரிஞ்சிருக்கு அந்த ஸ்கூல்ல இருக்கிற பழக்க வழக்கங்கள் எப்டி ஸ்கூல்ல வந்து அவுங்க ட்ட பராமரிக்கிறாங்க கிளீன்லஸ் எப்டி இருக்கு ஆ மற்ற விஷயங்கள் ஸ்கூல்ல எப்டி டைமிங் இருக்கு டீச்சர்ஸ் எல்லா எப்டி பழகுறாங்க ஆசிரியர்கள்லா எப்டி பழகுறாங்க பசங்க கூட அப்டின்னு சொல்லி நம்பளுக்கு மொ மொதல்ல தெரிஞ்சுருக்கு நம்ம வந்து கொஞ்ச பயப்படுறது கெடையாது சின்ன பசங்க விடுறோனா நம்ம வந்து கொஞ்ச பய இருக்கு அடிப்பாங்களா திட்டுவாங்களா பசங்க பயப்படுவாங்களா ஸ்கூல்ல எப்டி இருக்கு சுச்சுவேஷன்னு அப்டின்னு சொல்லி அதிகமான யோசனை இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் இருந்தா நம்மளுக் அந்த பயம் எல்லா இருக்காது
ஆமா அதனால தா எனக்கு பாத்தீங்கன்னா ஆ ஏ பாப்பாக்கு அந்த ஸ்கூல்ல தா சேக்கணுன்னு ரொம்ப ஆச ஏ கணவர்கிட்ட கூட நா சொல்லிட்டு இருக்கே அந்த ஸ்கூல்ல தா சேக்கணு அங்க போய் தா படிக்கணு அங்க போ நல்ல ப அங்க நல்லா சொல்லித் தராங்க பசங்கள நல்லா பாக்குறாங்க பொறுமையா சொல்லி தராங்க அப்டின்ட்டு அவுங்களுக்
செரி
சொல்லி புரிய வச்சுலா அப்டின்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா நாங்களே கொஞ்ச நம்மளுக்கு கொஞ்ச ஃபினான்சியல் ப்ராப்ளமா இருக்கு தோழி அதனாலதா நா அங்க என்ன பண்றது கொஞ்ச இப்ப நம்மளுக்கு ஃபீஸ் அதிகமா இருக்கும் போது நம்மளுக்கு அத கட்ட முடியுமா கஷ் ட்டமாயிடுச்சின்னா அ சப்போஸ் நம்மளால அது அரேஞ்ச் பண்ண முடியல அப்டின்னா என்ன பண்ணுவோ அப்டின்ட்டு என் கணவர் பயப்பர்றாரு நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லோன் லோன் கட்டிக்கிட்ருக்கோ காசு இப்போ அதுவு இருக்கு நம்ம எங் கணவருக்கு பாத்தீங்கன்னா மா சத்துக்கு இப்போ முப்பதாயி ரூபா இருபதாயி ரூபா அந்த மாரி சேல்ரி கெடையாது வேலை இருந்துச்சுன்னா தா அவருக்கு ஆ வருமானம் வேலை இல்லன்னா அவருக்கு வருமானம் கெடையாது அந்த மாரி அவரு ஓனா தா பண்ணிட்டு இருக்காரு சரி அவளுக்கு வே அவருக்கு வ ல இருக்கும் போது அவருக்கு அந்த பிரச்சன இருக்காது அவரு ப கட்டிடுவாரு அவருக்கு ஒரு ஸ் சில டைம் வேல இருக்காது ஆ ஒரு மாச நம்மளுக்கு சரியா சம் ண்ணமே இருக்காது அந்த லோன் கட்றதுக்கே கரெக்டா இருக்கு ஆ நம்பளால ஃபீஸ் கட்ட முடியுமா அப்டின்ட்டு அவர் ரொம்பவே பயப்பட்றாரு தோழி அதனால அதா அவரு பாத்தீங்கனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேத்திரலா அப்டின்ட்டு சொல்லிட்ருந்தாரு
அப்படியா நம்ம வந்து எப்டி இருக்குன்னா நம்ம சின்ன வயசுல பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிங் ஸ்டேஜ்ல நம்ம எப்டி அவங்கள எடுத்துட்டு போறோ அதுதா அவுங்களுக்கு வந்து லைஃப் லாங் இருக்கு சின்ன வயசுல கத்துக்கற விஷயங்கள் வந்து பெரிய ஆனான் நம்ம வந்து அவுங்கள கொஞ்ச நார்மலான ஸ்கூல்ல சேத்தா கூ கவர்மெண் ஸ்கூல்ல சேத்தா கூட நம்ம வந்து இது பண்ணில்லா நமக்கு சின்ன பசங்களுக்கு வந்து கவர்மெண் ஸ்கூல்ல அவ்ளோவா ஃபெசிலிட்டி இல்ல அது வந்து அது பத்தி ஃபெசிலிட்டி நல்லா பண்ணாங்னா நல்லாருக்கு ஏன்னா உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கறது காலத்துல வந்து நம்மள பசங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மள ஆசிரியரு நல்லா அப்டேட் இருக்கணு அப்படி கவர்மெண் ஸ்கூல்ல இருக்காங்ளான் சொல்லி கொஞ்ச டவுட்டாதாஇருக்கு ஏன்னா க கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்களுக்கு பரிய ஆசியர் தா இருக்காங்க அது தகுந்த மாதிரி அவுங்கள்க்கு அவ்ங்ளுக்கு ட்ரைனிங் அப்படி குடுக்குறாங்களா இல்லையான் சொல்லி கொஞ்ச டவுட் இருக்கு செ நம்ம சின்ன பசங்களுக்கு எப்டி இருக்குன்னா நம்ம வந்து சின்ன வயசுல அவுங்களுக்கு கொட் கட்டு குடுக்கறது அவுங்க சின்ன வயசுல கத்துக்கறது வந்து அவுங்களுக்கு வாழ்நாள் முழுவது அவுங்களுக்கு கன்ட்டினியூ ஆகு நம்ம சின்ன எப்படினா ஒரு வீட்டுக்கு கடைக்கால் போட்ற மாதிரி பசங்களுக்கு சின்ன வயசுல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல குடுக்குற அறிவு படிப்பு அதெலா
ஆமா கரெக்டா சொன்னிங்க நீங்க அ அது நம்ம ஃபர்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா எடுத்த ஒடனே பசங்களுக்கு என்ன சொல்லி தராங்க அவுங்க என்ன இப்ப சின்ன வயசுல கத்துக்குறாங்க அப்டின்ட்டு அது ரொம்பவே ஃபாலோ பண்ணுவாங்க இந்த வயஸ் சுதா அவுங்களுக்கு எல்லாமே புரியற வயசு இந்த வயசுல தா நம்ம எல்லாமே சொல்லி அவுங்கள க்கு புரிய வக்க முடியு இந்த மாதிரி டைம்ல நம்ம வேற சரியா நல்லா சொல்லி த மாட்டோ கூட்டுடுக்கும் போது அந்த மாரி ஸ்கூல்ல நம்ம சேக்கும் போது அவளோட அந்த படிப்பு அவ்ளோட படிப்புல அவுளுக்கு எல்லா படிப்புல அவுளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம
கண்டிப்பா
கூட போயிர்லா சும்மா போய் உக்காந்து விளையாடிட்டு விளையாடிட்டு வந்துட்டா அப்டின்னா ஆ ஒரு டைம்கு அப்பறமா அவ ஸ்கூல்ல போய் விளையாட்றதுதா அப்டின்ட்டு நென்ச்சுருவா இதுவே நம்ம மொத கொழந்தே கொஞ்சொ கொஞ்சொ சொல்லி தரும்போது அவளுக்கு செரி நம்ம ஸ்கூலுக்கு போறது படிக்கிறது நம்ம படிக்கிறதுக்காக போறோ நம்ம அங்க போய் படி க்கணு அப்றொமா நம்மளுக்கு டீச்சர் ஹோம் வர்க் தந்தாங்கன்னா அது நம்ம எழுதணு அப்டின்ட்டு அவ்ங்களுக்கு இந்த மாரி வய்சுலதா புரிதல் வரு கொஞ்சொ கொஞ்சொ
கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க
கணவர் கிட்ட ரொம் பஸ்ட் பண்ணி அ இந்த மாரி ஸ்கூல்லயே சேத்திர்லா நம்ம வேணுன்னா ஒரு ஒரு பாப்பா ரெண்டாவ்து படிக்கிற வரைக்கு வேணா நம்ம இந்த ஸ்கூல்ல வெக்கலா அதுக்கப்பறமா வேண்னா கொஞ்சொ அவ வள்த்தி அவளுக்கு கொஞ்சொ அறிவு அதிகமா ஆயிரு அந்த மாரி டைம்ல கொஞ்சொ நம்ம தூரமா நம்மளுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சொ கம்மியான ஃபீஸுக்கு இருந்த மாதிரி ஸ்கூல்ல நம்ம சேத்து உட்டர்லா இப்போதெக்கி நம்ம வேணுனா அ இந்த ஸ் ஸ்கூல்ல சேத்திர்லா அப்டின்ட்டு அவனு அவளுக்கு புரிய வெச்சு அப்டின் னு சொல்லிர்க்காரு செரி பாக்கலா அப்டின் சொல்லிர்க்காரு
கண்டிப்பா நம்ம வந்து எப்பிடி இருக்குன்ன சின்ன வய்சுல வந்து அவ்ங்களுக்கு நம் சொல்லி குடுக்குற விஷயங்கள்லா அதிகமா அவங்களோட மனசுல பதியு அந்த வ வய்சுல அவ்ங்க கத்துக்குற வய்சுல கத்துக்கணு நம்ம ஒரு கவர்மண்ட் ஸ்கூல்லன் போனோனா நம்மளுக்கு வந்து அவ்ளொவா எஃபட்டா குடுத்து நம்மளுக்கு ஒரு ஒரு பசங்களுக்கும் இம்பாட்டன்ஸ் குடுத்து கத்து குடுப்பாங்கன்னான் சொல்லன்னா நமக்கு டவுட்டுதா அடுத்த வருஷொ கத்துப்பாங்க இவோ அவ்ளோவோ அட்ட அட்டென்டிவா இல்ல க்ளாஸ்ல அப்டின்னு சொல்லி அவுங்க லூஸ் விட்ருவாங்க எந்த பசங்க படி க்கெறாங்களோ அந்த பசங்கள மட்டுந்தா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லன்னா நம்ம அவ்ங்களுக்கு காசு கட்றோ நம்ம பசங்க படிக்கல நம்ம பசக்க எப்பிடி படிக்கிறான்னு சொல்லி எல்லா இ விஷயத்துக்கு நம்ம கேக்க முடியு அவுங்ககிட்ட நம்ம கேட்டு அவ தெருஞ்சுக்கலா நம்ம பசங்களுக்கு எஃபோட்டு போடுங்க கத்து குடுங்க சொல்லி நம்ம உங்களுக்கு கொஞ்சொ தெ ப்ரெஷர் குடுக்கலா இந்த கவர்மண்ட் ஸ்கூல்ல நம்ம பேச்சு எடுபடாது அந்த எடத்துல
ஆமா கரட்டாதா சொல்னீங்க தோழி நீங்க எந்த ஸ்கூல்ல தோழி படிச்சீங்க
நானு கவர்மண்ட் ஸ்கூல்லா தோழி படிச்சே ஆனா கூட நம்ம வீ வய்சுல வந்து நம்மளுக்கு இந்த ஃபோன்னு அ இந்த டி வி அதிகமா கடயாது நம்பளுக்கு டிஸ்ட்ராக்ஷனே கடையாது நம்பளுக்கு விளயாட்டுன்னா நம்ம வெளில வீட்ல ஃப்ரெண்ட்ஸ்ல சு கூல்ள பசங்கங்கூட விளாட்ணும் இல்லன்னா வீட்ல வந்து நம்மளோட தங்கச்சி தம்பி அந்த அந்த மாதிரி விளாட்னு அந்த மாதிரிதா நம்மளுக்கு ஆக்டிவிட்டி இருந்துது இப்ப எப்டி இருக்குங்கன்னா பசங்கள வந்து சி ஈஸியா அவுங்களுக்கு வந்து சீக்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்றாங்க ஒரு ஃபோன் கெடச்சுதுன்னா அதுல ரீல்ஸ்சு அ கார்டூன் சொல்லி போயிட்றாங்க டிஸவி போட்டாங்கன்னா டி வி லியே அடிக்ட் ஆயிட்றாங்க நம்ம காலத்துலல்லா நம்ம வீட்ல வந்து ட டி வி ல்லா அதிகமா கடையாது உங்குள்க்கு நம்ம வந்து லீவ் டைம்லதா அதிகமா டி வி யே பாப்போ லீவ் டைம்ல தா லீவ் வந்துதா நம்ளுக்கு வந்து டி வி யே பாக்க விடுவாங்க வீட்ல அப்புடி இருந்துது நம்ம வந்து ஸ்கூல்லு தா நம்முளுக்கு உலகமா இருந்துது அப்போ அந்த காலத்துல இப்போ எப்டி இருக்குன்னா பசங்களுக்கு சின்ன வய்சுலயே எல்லா விஷ்யத்திலியு இருக்கு சுற்றி இருக்கு வீடு டிவி போன்னுன்னு சொல்லி அதிகமா ஆக்டிவிட்டி இருக்கு அந்த இடத்துல வந்து அவங்கள போக்கஸ் போட்டு படி படி படின்னு சொல்லி போர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம காலத்துல எப்படி இருக்குனா ஸ்கூல் தான் உலகமே ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் ஹோம் ஒர்க் பண்ணணும் சாப்ட்டு தூங்கணும் திரும்ப கால்ல ஸ்கூல் போகணும்ன்னு சொல்லி அது வந்து ஒரு ஒரு ஹேபிட்டா இருந்தது ஒரு விருப்பமான ஒரு விஷயமா இருந்தது நம்மளுக்கு அப்புடி இப்போ பசங்க இப்ப இல்ல தோழி இந்த மாதிரி ஏதோ படிக்கணும்ன்னு சொல்லி போய் படிக்
ஆமா இப்ப நம்மதான் அந்த மாதிரி பசங்கள எடுத்துட்டு போணும் என்ன படிக்கணும் எது படிக்கெணு அப்டின்ட்டு செரிங்க தோழி நம்
ஆமா
மீண்டும் தொடர்ந்து பேச வணக்கம்
நன்றி வணக்கம்